ஹலோ ப்ரதர் அ ப்ரதர் கேக்குதா
அ உங்குளுக் கேக்குதா ப்ரதர் பேசுறது
கேக்குது
அ நல்லா இருக்கீங்ளா
அ நா நல்லா இருக்கே ப்ரதர் சாப்ட்டாச்சா
சாப்பிடணு நீங்க சாப்பிட்டீங்ளா
அ நா சாப்ட்டாச்சு நீங்க ஏ இவ்ளோ நேரோ ஆகியு சாப்பில்ல மணி பதினோரு மணி ஆச்சு
நானு இப்பதா தூங்கி எழுந்த
ம் செரிங்க ப்ரதர் நீங்க எதுவு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா
ஆமாமா ஓ இப்பதா காலேஜி ஃபஸ்ட் யேர் முடிக்கிறே
ஓகே ஓகே ஓகே ப்ரதர் அது காலேஜ் ஃபஸ்ட் யேர் பண்ணிட்ருக்கீங்ளா
அ முடிக்கிறே இப்ப ஃபஸ்ட் யேர் முடிஷ் ட்டு செகண்ட் யேர் போற
செகண்ட் இயர் போயிருக்கீங்களா ஓ கே சூப்பர் ஸ்டடிஸ்லா எப் டி போவுது
ஸ்டடீஸு ஃபஸ்ட் இயர் கொஞ்சோ டஃபா தா போது
இன்ஜினியரிங்கா நீங்க
ஆஹ் இன்ஜினியரிங் தா
ஓகே ஓகே இப்போ காலேஜ் இல்லையா இன்னைக்கு உங்களுக்
இல்ல ஸ் ஸெம் லீவு இப்ப
செமஸ்டர் லீவா ஓகே ஓ கே பா
நீங்க என்ன பண்றீங்க
நா ஹவுஸ் வைஃப் என்னோட சிஸ்டரு அக் சுவலி அவங்களு காலேஜு இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் தா முடிச்சி இப்ப செகண்ட் இயர் போயிருக்காங்க
நீங்க எ எந்தூரு
நாங்க மதுரை நீங்க
நாங்க கிருஷ்ணகிரி ஹ
வே ஏறியாவே நல்லா இருக்கு கேள்விப்பட்டிருக்கே ஏன்னா உங்க ஏரியா நல்லா இருக்கும் தானே
ஆ எனக்கு மதுரையில நெறைய பேரு தெரியு
அப்டியா
ஆஹ் அண்ணா அங்கதா படிக்கிறாரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அண்ணா
ஓகே ஓகே பேரு
அப்டி தெரியு எப்டி போகுது உங்க லைஃப் எல்லா
எப்டி போகுது அப்டியே போது பசங்க இருக்காங்க குட்டி பசங்க அதனால பசங்க வச் டு வொ கொஞ்சொ அப்டியே டைம் போது கொஞ்சொ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ட்டு கொஞ்சொ அப்பப்ப
இப்பதானான் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளயே எக்ஸாமா
இல்ல எனக்கு எனக்கு எக்ஸாம்க்கு கவுவர்மெண்ட் எக்ஸாம்க்கு
ஓ கவர்மெண்ட் எக்ஸாம் எல்
சல்ல ஆ ஆமாம் ப்ரிப்பேர் பண்ணட்டுருக்கேன் கொஞ்சம் அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு பசங்க கொஞ்சம் குட்டி பசங்கங்கிறனால ஓகே இப்போதைக்கு எங்கேயும் வேலைக்கு போக சரி ஓகே நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்டின்னு
என்ன குரூப் ஒன்னா குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போஃபர் இருக்க
குரூப் ஃபோருக்கும் டெட்டுக்கும் டெட் எக்ஸாம்
ஆ ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்களா
பண்ணிட்டே இருக்கேன் பிரதர் ஆக்சுவலி நான் எம்எஸ் சி பிஎட்டு
ஆ
அதனால டெட் எக்ஸாம்க பாத்துட்டு இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்
கோச்சிங் சென்ட்ரு போனா நல்லாருக்கோ
போனா பொண்ணு வந்து ரெண்டு வயசுதா ஆகுது
ஆ
அதனால அவள பாத்துக்க ஆள் இல்ல அதா செரி ஓகே கொஞ்சொம் அடுத்த வருஷனா அவ ஸ்கூல்கு அனுப்பிர்லா ஒரு எல் கே ஜி அனுப்பிட்டோ அப்டினா கொஞ்சொ கிளாஸ்கு போக சே கொஞ்சோ ஈஸியா இருக்கு
ஆமா ஆமா
அதனாலதா கொஞ்ச இது பண்ணி உங்ளுக்கு என்ன என்ன ப்ரதர்
படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லா
ஆ நோட்ஸு ஏ ஹஸ்பண்ட் வந்து அவுங்களு குரூப் எக்ஸாம்கு பண்ணிட்ருந்தாங்க
ஆ
அதனால அவுங்க நோட்ஸ் வச்சுருக்காங்க அத வச்சிருக்கே நானு
உங்க ஹஸ்பண்டு குரூப் எக்ஸாம்து ப்ரிப்பேர் பண்றாரா
ஆமா ப்ரிப்பேர் பண்ணாங்க அதனால அவுங்கக்குள்ள வச்சுருந்த நோட்ஸ ஃபுல்லா நா வச்சுருக்கே
அவுர்னா வர்
அவுங் எஸ் ஏ கி எக்ஸாம்‌ எழுதுறாங்க ஆனா சாரி ப்ரதர் ஒரு ஒரு நிமிஷொ கட் பண்ட்டு கூப்டட்டா திரும்ப ஹலோ இந்த தூரத்ல கத்தற்து என்ன சொன்னெம்மா